ஆ
ஆ குட் ஈவினிங்ணா ஆ சாப்ட்டாச்சா மதியோ
இல்ல ப்ரோ இதுக்கு மேல தா சாப்புட்ணு நீங்க சாப்ட்டாச்சா
நா இப்பதா ப்ரோ சாப்ட்டே ஒரு பதினொரு மணிக்கா அதனால ஒரு ரெண்டு மணிக்கு மேல தா ப்ரோ சாப்டனு
ஆ
காலைல சாப்ட்டதே ஒரு மாரியா இருக்குது எங்கயு போலயா வீட் லயே படுத்துட்டு இருக்கே அதா
சேரி சேரி ங்க கரண்ட் எல்லா இருக்கா எப்பமே இருக்குமா இல்ல அப்பப்போ போயிடு
இல்ல ப்ரோ அது இப்போ அடிக் அடிக் போயிட்டுருக்கு ப்ரோ எங்க ப்ரோ கரண்ட் இருக்கு ஒரு நாளைக்கு எப்டி பாத்தாலு ஒரு நாலு வாட்டி ஸ்டாப் பண்ணிறாங்க ப்ரோ அது இல்லாம காலைலயே காலைலயே வேற ஆஃப் பண்ணிறாங்க ப்ரோ தூங்க சொல்ல அதுதா இன்னு டென்ஷன் ஆகுது தூக்கமே வரமாட்டிங்குது
எங்களுது இங்க போகு போனா ஒரு என்ன ஒரு பத்து கால் மண் நேரோ அவ்ளோதா பத்து நிம்ஷோ அது அதுக்கு இப்ப என்னா அது போ திருப்பி ரீட்டன்
அண்ணா ஒன் அவர் லா ஆவாது ஒரு ஹாஃப்னவர்க் குள்ள வந்துரு அதுக்குள்ள நம்பள் தூக்கோ கெட்டு போயிரு
ஆமா கரண்ட் இல்லானா அது இதாயிரு இப்டியா இப்டி மழ வர்தான்ன
ஹலோ ஹலோ
புரில கேக்குதா ப்ரோ
மழ எல்லா வரலணா ஆ நேத்துதா மழ‌ வந்துது அது அதுவு கொஞ்ச நேரோ தா மழ பேஞ்சது அப்றோ போயிச்சு நேத்து நைட்டு ஃபுல்லா இடியு மின்னல் மட்டு அடிச்சுது ஆனா மழ எல்லா எது வரல காத்து லேசா அடிச்சிது உங்க வீட்டாண்ட
இங்கே இங்கேயு அதுதா வெயில் தா இப்போ மழ இல்ல நேத்து முந்தாநேத்து இருஞ்ச்சு தூரல் இருக்கு இப்போ
ம் நேத்து தா மழ இங்க நல்ல மழ நேத்து தூரல்ல ல்ல நல்ல மழ நேத்து
ஆ
இப்போ பைக்ல தானே வரீங்க ஆஃபீ வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு
இல்ல எனக்கு வந்து வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ
ஆமா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிருந்திங்களா மறந்து ட ம் சேரிங்க அப்றோ ஏதாச்சு ஒரு டாபிக் சொன்னா பேசலா
ஆ ஆனிமி பத்தி நம்மளா பேசுனோ
ஆ
அனிமீஸ் நீ மூவீஸ் எல்லா
ஆ மூவிஸ் மூவிஸ் பாப்பே தமிழ் மூவிஸ் எல்லா பாப்பே அனிமீன்னா அனிமீன்னா நரேட்டோ அந்த மாரில்லா பாத்ததில்லயே நானு
பாத்துதில்லியா
ஆஆ நரேட்டோல்லா பாத்ததில்ல இந்த மோட்டு பத்துலு கார்ட்டூன்ஸ்ல்லாமா ஆ கார்ட்டூன்ஸ் தா மோட்டு பத்துலு, டோரியமான் அப்பறோ சோ ட்டா பீம் அதல்லா பாப்ப மூவிலா நல்லா பாப்ப ப்ரோ நானு
சேர் சேரி
என்ன மூவி ஏர்னாலு டவுன்லோட் பண்ணி பாத்துருவே நீங்க எதெல்லா இன்ட்ரெஸ்ட்டு
ஃபுல்லா அனிமீ தா நம்மல்லா அனிமீ
அனிமீ தா அப்டியா எ ஃப்ரெண்டு கூட அப்டியேதா
ஆமா நைட் ஷிஃப்ட்ல இருப்போ எதாவ்து டைம் பாஸ் ஆகணுனப்போ நைட்ல யாரு பப்ஜிகெல்லா வரமாட்டாங்க இல்யா விளாட கூப்ட்டா அதுனால நம்ம வந்து அனிமே பாக்கதா கரெக்ட்டா இருக்கு
எ ஃப்ரெண்டு கூட அனிமீ பாத் துட்டு வந்து ட்ராய்ங் எல்லா பண்ணிருப்பா அந்த மாரி க்ளாஸ்ல
பாத்தா படம் பாத்தா வந்து ரெண்டு மூண் நேரோ அதுல் ரொம்ப போர் அடிச்சிரு அது ரொம்ப இதாய்டு அதே ஆனிமேனா வந்து ஒரு ஒரு எபிசோடு இரு முப்பது நிமிஷோ இருவத்தஞ்சு நிமிஷோ இருக்கு அதுவே போய்ட்டே பாத்துட்டு இர்க்கலா ஒன்னு பா ஒன்னு முடிச்சப்பின்ன அடுத்தத் அப்டியே ஸ்கிப் பண்ட்டு போய்ட் டே இருக்கலா இல்லியா டைம் போகற்து தெரியாது ஆ ஆ அ அதுக்க பாத்துட் தா இர்ந்தே பட் ஆனா அ அனிமே அத விட நல்லா இருக்கு ஸ்டோரி லைன் எல்லா நல்லா இருக்குனால எல்லா ஆனிமீ தா ஏனா இதுல் தா பவரு மேஜிக்கு அது அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லா பயங்கரமா இருக்கு
ம் ம் ம்
சோ அதனால ஃபுல்லா நம்ப அதா தமிழ் படமு பாப்போ அது வந்து நம்ப நல்ல படமா ஏதோன்னு வந்துச்சுன்னா அப்பவே பாப்போ இப்ப கூட வந்ச்சில்லயா கருப்பு அது பாத்தா அது
அப்டியா கருப்பு நல்லார்ந்தா ப்ரோ உங்களுகு
ஆ நல்லா தா இர்ந்ச்சு
ம் சேரிங் ப்ரோ
ஐ மீன் ப இப்போ வர படத்துல கம்ப்பேர் பண்ணி பாக்கற்து விட எதோ வந்த வந்ததுல எது நல்லார்க்துன் பாக்கும்போ கருப்பு நல்லார்ந்ச்சு இல்லயா அதுவார் சொல்றே ஆமா நம்ளுக்கு அதுக் முன்னாடி பெரியப்படோ வர ஓ ஒளுவு வர இர்ந்துச்சில்லயா அது வந்து இர்ந்தா செரி அப்டியு இதுதா நல்லா இர்ந்திருக்குன் சொல்லீர்க்கலா பட் ஆனா எதுமே வர்ல இந்த வர்ஷோ எதுமே நல்ல பெரிய படமு வர்ல
ஜனநாயகன் வந்து இருந்தா நல்லா இந்திருக்கும்
ஆ அது வந்ததாலும் நல்லா இருந்திருக்காது
ம்
அதுமே டப்பிங் பண்ணி வச்சிருந்த கததான் ஆனா இட் ஆயிருக்கும் கத எப்டியாவது நம்ப பார்த்தும் நம்ம ஏன்னா ஃபன் அவரோட ரசிகர்னால நம்ம வோம் சொல்லிருவோம் அது பிரச்சன இல்ல பட் பாப்புலரா வேற ம் நல்ல ஸ்டோரி கதையானா சொல்ல முடியாதுல்ல
ம்
அதுன்னு சொல்றன்
ம்
நல்ல ஸ்டோரி கிடைக்கது கஸ்டம் தமிழ் படத்துல சரி இப்ப வர ஆலிவுட் படல்லாம் நல்லா அப்போல்லாம் நம்ப வந்து செண்டு அப்போல்லாம் நம்ம வந்து சண்டேல என்ன பண்ணுவோம் இந்த இந்த படம் ஆ ஹாலிவுட் படம் போடுவாங்க எப்பமே இந்த காஜிலா இதெல்லாம் அதெல்லாம் பாப்போம் நாபகம் இருக்கா ஆ அந்த மாரி நம்ம அப்போ இருக்குறப்ப பிரச்சன இல்ல இப்போ அப்டி இல்ல
ம் ஆமா ம் சேரி சண்டேனா லீவ் தான ப்ரோ உங்ளுக்கு ஏதாச்சு கிரிக்கெட் ஏதாச்சு விளயாட போ மாட்டீங்க
யாரும் வர வரமாட்டாங்க ப்ரோ அதா பிரச்சன யாரும் வந்தா பரவாயில்ல யாருமே இல்லாத டைத்துல நம்ப போய் என்ன பண்ணமுடியும்
அப்டியா ஆனா உங்ளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு விளாடணும் அப்டின்னு
ஆ விளையாடனுன் இன்ட்ரெஸ் யாரோ கூப்ட்டா கூட்டா வீட்ல தம்பி இருப்பாங்க தம்பிய கூப்ட்டா அவன் நாலு கேள்வி கேப்பான் எப்ப ஏது இதே அது இதுனு நம்ப சொல்றதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட்டே போய்டும் பசங்க கூப்ட்டா பசங்க வர வர மாட்டாங்க அவன் அவன் அங்க அங்க இருப்பனால அந்த இது பண்ண முடியாது செரி அப்டின்னு நம்பளே ச மொபைல்ல அதான் மொபைல் ஐடிக்கேட்டு மாரி இந்த அனிமேட் அப் அப்பப்போ டைம் கெட்ச்சா ஃப்ரீ ஃபயர் வி நம்பளே சோலோவா போட்டு சோலவா வில்லாற்றது இந்த மாரிதான்
என்ன பப்ஜி விளையாடுவீங்ளா ஃப்ரீஃபயர் விளையாடுவீங்ளா
பப்ஜி ஆ ஃப்ரீபயர் தான் ரோகிரு காலே காலேஜ்க்கு போறனுவோ ஃபுல்லா பப்ஜி தான் இது ஃப்ரீ ஃபயர் தான்
ஆமா பப்ஜி வந்து வேர எங்கயாச்சு ஒரத்துறுதான் விளையாடுவாங்க
ஆமா மொபைல் வந்து ஆ மொபைல் வந்து கம்பட்டபிளா இருக்காது பப்ஜி கைலேயே எல்லாம் யூஸ் பண்றாங்க ப்ரோ ஃப்ரீபயர் கூட பேன் பண்ணாங்க எல்லாமே விளையாடுறோல்ல இப்போ டிக்டாக்கேதான் பேன் பண்ணனாங்க இப்ப எல்லாமே யூஸ் பண்றாங்கள அது மாரிதான்
ம் ம் அதுல எப்டீ டாப்அப்லாம் பண்ணீவிங்ளா ப்ரோ காசு குத்து டைமண்ட்லாம் வா
ஆ எது சும்மா டைம் பாஸ்க்கூ விளையாடுறோம் நம்ம அதுல காசு குடுத்து அவன இது பண்ண அது அது அந்த மாரிலாம் பண்ணவே மாட்டேன் காசு குடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பத்து ரூபாக் கூட செலவு பண்ண மாட்டேன் நால்லாம் அந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணுவே எல்லாம் நால்லாம் ஸ்வீ து ஸ்வி ஸ்ஸ் ஸ்விகி ஜொமேட்டோ சாப்புலா அது ஆன்லைன்ல போவு ஆப்ப ஆப்ப இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி ஆஃபர் இருக்கான்லா பாத்துட்டு உள்ள போகு ஏதாது அது ஒன்னு ஒரு ஆர்டர் பண்றதுக்காக ஒரு பொருள் ஆர்டர் பண்றதுக் கிட்டத்தட்ட இருபது அரை மண் நேரோ ஆயிடு இருவது நிமிஷோ அர மண்நேரோ ஆயிடு எல்லா போட்டு கார்ட்ல ஆட் பண்ணப்றோ அது டெலிவரி சார்ஜ் அதெல்லா வந்தோன்னே நல்லா பாத்தோன்னே ஷாக் காயிடுவோ அப்மோ அப்டி எவ்ளோ பெரிய பில்லுலா வராது ஒரு எர்நூறு முன்னூறு ரூபா வரு அவ்ளதா சேரி வேணா அந்த காசு நா வெளியே நூறு ரூபா கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண் நூறு நூத்தம்பது ரூபா சென்பென் ஸ்பென் பண்ணனா வீட்ல நானே சமச்சிருவேன்னு போவே மாட்டே
ம் ம்
அவ்ளதா அந்த மாரி ஆளு நம்மோ வந்து அவ்வளோ நேரம் டைம் பண்ணி ஒரு எரநூற் ரூபாய்க்குள்ள வந்துச்சுன்னா ஒரு டைம் சாப்பிட்றது ஒரு ஓகே அது நானூறு முன்னூறெல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்ளோதா கேன்சல் பண்ணி விட்டு திரமியூ அது அது செலவுக்கு நம்ம கடைக்கே போய் ஏதானு வாங்கினு வந்து சாதோ சமைச்சிக்லா
ம்
நீங்களா எப்டி ஸ்விக்கி சமட்டோலா அதிகமா சாப்டுவீங்களா
இப்பல்லா ஆர்ட்ரு பண்ண முடியாதுங்க ப்ரோ இங்க ஆர்ட்ரு பண்லா இங்க யாரு பண்ண மாட்டோ வீட்லே சமைச்சு சாப்ட்ருவோ நாலா இது வரை ஒரு வாட்டி கூட ஆர்ட்ரு பண்ணதில்ல சுகி தூக்கோ வேற வருது ப்ரோ நைட்டெல்லா தூங்கவே இல்ல
எ எனக்கே இப்டிதா இருக்கு இட்லிய சாப்ட்டது இட்லி சாப்ட்டு இப்போ உக்காந்து பேச முடில எனக்கு தூக்கோ கட்டுது இன்னு ஒரு மூணு மணி சாப்ட்டு படுத்தாதா மதியத்துல தூங்குவீங்களா நீங்க
ம் எப்பயாச்சு ஒரு டைம் ரொம்ப டயர்டா இருந்தா தூங்கிடுவே அதே மாரி பீவர் ஏதாச்சு இருந்தா தூங்குவே ம் மத்த டைம்ல எல்லா தூக்கோ வராது
செரி செரி
வேணா
ந நம்ம நம்ப வந்து நைட் ஷிப்ட்ல பாக்குறோனா நம்ம மதியோ எப்பவே ரெகுலரா தூங்கிடுவோ
ஆமாலா நைட் ஷிப்ட்ட் போனோனா தூங்குணோல்ல ம்
மா
எங்க அண்ணே கூட இங்க நைட் ஷிப்ட் போறாரு எப்பயாச்சு அதா மார்னிங் ஷிப்ட் டு ஒரு நாள் வரு ஈ ஈவினிங் ஷிப்ட் ஒரு நாள் வரு நைட் ஷிப்ட் ஒரு நாள் வரு அந்த மாதிரி மாத் தி மாத்தி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஷிப்ட் வரு உங்களுக் அப்டியா
எங்களுக் வந்து மாசோ வாரத்துக்கு ஒன்னு போடுவாங்க மாத்தி மாத்தி ஒருக்கா பட் சில டைத்ல வந்து நைட் ஷிப்ட் டே ஒரு மாசோ ஃபுல்லா வந்துரு
அப்டி வருமா அதெல்லா ரொம்ப கஷ்டோ ப்ரோ டெய் லியு நைட்ல தூங்காம இருந்தா எப்டி வரு ஹெல்த் இஸ்யூஸ் ஏதாச்சு வரு ம்
பிரச்சன இல்ல வேற என்ன பண்றது பழகிடு எனக்கெல்லா அப்டிதா பழகிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஸ் யூஸ் பண்ண வேண்டிதா
ம்
இப்போ மதியம் என்ன வெளிய சாப்டுவீங்ளா வீட்லே வா
வீட்லதா ப்ரோ சாப்னோ வீட்ல சமச்சு வச்சிப்பாங்க அம்மா போய் சாப்புன்னோ அதுக்கு தா கால் பண்ணிருந்தாங்க நா தா ஆட்டன் பண்ல பேசிட்டிருக்கன்னு போய் சாப்புன்னோ போய் சாப்ட்டு வந்து திருப்பி சார்ஜர் போட்டு திருப்பி கால் பேசணு ம்
செர் செரி ப்ரோ
நீங்க ப்ரோ
நானு வர்லா இப்போ இன்னொரு அர மண் நேரத்துக்கு போய் சாப்ட்டு
நல்லது
ஃபோன் பண்ணி புத்து கோயில பா பாக்க முடியும் செரி ப்ரோ திருப்பி கூப்றீங்ளா இல்ல எப்டி நாளைக்கு பே அ திருப்பி கூப்றீங்ளா ஈவ்னிங் பேசலாம் ஆ சரி ஈவ்னிங் பேசு
ஆ தூங்கிங்க
சர் நா தூங்கியே ஒரு ஆறு ஆ ஆறு மணி அஞ்சுர ஆறு மணி திரும்பி எழுந்துடுவே அப்பலா திருப்ப தூங்க முடியாது வீட்ல நம்போ இப்ப போய் தூங்கி ஒரு அஞ்சு ஆறு மணி ம் செரி ப்ரோ பாப் ஆ சர்